தொழி உ அப்றோ உங்களுக்கு ட்ராவல் பண்றதுல்லா பிடிக் க்குமா எந்தே இந்த வண்டில மாறி டிராவல் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க
ஆ வண்டியில டிராவல் பண்ணிருக்கோங்க ஹஸ்பண்ட் கூட ஆ
சரி நீங்க
இல்ல இல்ல ப இல்ல எல்லாத்துலயு போயிருக்கோ பட் டூ வீலர்ல வறத பிடிக்குங்க
ஓ சரி சரி ஓகே காத்து வாங்கிட்
ஆமா ஆமா ஆமா ஆமாங்க அந்த மாரியும் போயிருக்கோம் நாங்க லாங் டிராவலே போயிருக்கோம் டூ ஹ்ண்ரட் த்ரி ஹண்ரட் அந்த மாரி யே போயிருக்கோம்
ஆஹ் உம் எனக்கு டூ வீலர்ல அவ்ளோ தூரம் எல்லாம் போனது கெடையாது கார்ல போயிருக்கோம் பட் டூ வீலர்ல வந்து அவ்ளோ தூரம் டிராவல் பண்ணா ஒ ரொம்போ எனக்கு சிட்டிக்குள்ள மட்டுந்தான் போய் பழக்கமா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணாவே ரொம்ப எதோ பேக் பெயின் வர மாரி ஒரு ஃபீல்லு இருக்கும் அதனால வே
சரி ஓகே இல்ல இப்போவு நாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சி இது வந்து எங்க ஸ்டேஜி இப்ப நாங்க எங்களுடைய கார் எடுத்து டூ இயர்ஸ் ஆகுது இப்போ நாங்க போயிட்டு இருக்கோம் ஆ கார்ல போயிட்டு இருக்கறோம் பட் பைக்ல போறது ரொம்ப அப்பல்லாம் ரொம்ப புடிச்சிருந்தது
ஓகே ஓகே ம் ஆமா ஆமா ஒரு கல்யாணம் மான ஸ்டேஜி ஸ்டார்டிங்ல வந்துட்டு உங்களுக் டூவீலர்ல போறதுக்கு கண்டிப்பா புடி
ஆமா ஆமா இல்ல எங்க கூட தம்பி பொறந்த வரப்ப ரொம்போ தம்பியும் அதே மாரிதான் இருந்தான் நாங்க எ ஆ அப்புறம் ந நல்லா ஒட்டிக்கிட்ட நா நாங்களும் எல்லா பக்கமும் நல்லா சுத்துவோம் சுத்திட்டு வரப்ப இப்போ காரு வந்ததுக்கப் புறம் மறுபடியும் கார்லயும் போயிட்டு போயிட்டு வருவோம் எங்கியாவது
ஓகே ஓகே ம் ட்ரிப்லாம் போவீங்களா ம்
ஆம் ஆ போவங்க போவங்க நீங்க
ஆ கண்டிப்பா இப்பதா ரீசெண்டா போயிட்டு வந்தோ லாஸ்ட் மந்த் து லீவு ஸ்கூ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போது அப்டின்றதுக் க்காக
சேரி சே கேர்ளால எங்க போயிட்டு வந்தீங்க வயநாடுங்களா என்ன எக்ஸ்புளோர் பண்ணீங்க வயநாட்டுல
நாங்க அங்க இருந்த பிளேசஸ் எல்லா ஓரளவுக்கு கவர் பண்ணோ எங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்ட்டு வேணு ஒரு ரொம்ப வந்து பிஸி லைஃப்ல இருந்துட்டு ஒரு ரெஸ்ட்டுக்காக நாங்க போனோ ஒரரு ரெசார்ட் மாரி ஃபுக் பண்ணிட் போயிட்டோ அங்கயே ஸ்விம்மிங் பூல்லா இருந்துச்சா அதனால நல்லா ரெஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா சாப்புட்டு எனக்கு வீ ட்ல சமச்சு சமச்சு சாப்டு போர் அடுச்சுருச்சு அதுக்காகவே வந்துட் டு அங்க போய் நமக்கு வேணுங்கறது தெல்லா வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப் டு நல்லா சுவிமிங் பூல்லயே நல்லா தண்ணி லயே வெளையாடிட்டு அப்புறோ அங்க பக்கத்துல இருந்த இததோடு இருந்துச்சு டீ மியூசியம் இருந்துச்சு அதுக் அதுக்கப்புறோ வந்துட்டு பக்கம் இருந்துச்சு அதுக்கப்புறோ அங்கயே பாக்குற மாரி நறையா கேம்ஸ் எல்லா இப்ப எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலுமே உங்களுக்கு
ஆமா ஆமா ஆமா ஆமா நாங்களு அந்த மாரிதா ஒரு எடத்துக் கு கூட்டிட் போனாங்க ஜிப் லைனிங்கு எல்லா இருக்கு அப்டின் சொல்லிட்டு கூட்டிட் போயிட்டு இந்த வயநாட்டுல மெயின்னா அந்த கண்ணாடி பாலோ இருந்துச் சு ஒரு எடத்துல போனீங்களா அங்க கிளாஸ் பிரிஜ்ஜு
பயமா இருந்துச்சு கொஞ்சோ போறதுக்கே பட் இருந்தாலும் போயிட்டு வந்து ஆமா ஏனா வந்துட்டு நம்ம இதெல்லா நம்ம ஃபாரின்ல இருக்கோ அப்டின் தெரியு பட் இங்கேயே கூட இந்த மாரி இருக்குன்றதே எனக்கு ஆச்சரியமாதா இருஞ்சு அத வந்து மிஸ் பண்ணிடவே கூடாதுன் சொல்லிட்டு அதுக்கு போயிட்டு வந்துட்டோ கிளாஸ் பிரிட்ஜுக்கு
சேரி சேரி சே ஆ சேரி சேரி சொல்லுங் சொல்லுங்க நாங்களு போயிட்டு வந்தோ லாஸ் டு தீபாவளிக்கு போயிருந்தாங்க
ஓ சேரி சேரி ஓகே அப்புறோ நறையா இதுதா நமக்கு மெயினா வந்துட்டு அங்க ஸ்பைசஸ் நறையா கெடைக்கு அதுக்கப்புறோ இதென்னது அப்புறோ ஹனி மியூசியம் ஒண்ணு போனோ அங்க போயிட்டு ஹனி எல்லா வாங்கிட் டு வந்தோ நாங்க அது நல்லா இருஞ்சு ரொம்ப நல்லா இரு ச்சு ஹனி வந்துட்டு எப்டி எல்லா வந்துட்டு அவங்கத் தயாரிக்கிறாங்க அப்டின்ற மாரியே ஒரு தனியா அதுக்கு ஒரு ப்ராசஸ் எல்லா நடக்கு இல்லைய அந்த மிஷின்ஸ்வச்சு அதெல்லா வந்துட்டு எப்டி பண்றதுன் எல்லா காட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்றோ ஹனிலேயே டிஃப்ரெண்ட் பிளேவர்ஸ் பனி எல்லா இருக்கு அந்தது
அந்த மாரி போலங்க இந்த கிராஸ் பிரிட்ஜ் அந்த ஏரியா போயி அங்கேயே ஆக்டிவிட்டிஸ் எல்லா நெறயா இருந்துச்சு பாத்தீங்களா ஆ இருந்துச்சு ஆனா நாங்க அந்த இடத்து க்கலா போல அப்றோ ஏதோ ஒரு ஃபால்ஸ் பக்கத்ல கூட்டிட்டு போறே அப்டின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனோ ங்க ஏதோ நாங்களே நாங்க இவுங்களே வந்து ஆக்சுவலி நாங்களே கார்ல போனதுனால நாங்களே ப்ளோர் பண்ணலா அப்டின்ட்டு அந்த மாரி எல்லா போனோ போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு அங்க நாங்க போனப்போ ரொம்ப வெயிலு தீபாளிக்கு ஆமா ஆமா தீபாளிக்கு தா போனோ ரொம்ப வெயிலு அப்போ உம் உம் அப்றோ நாங்க இப்ப லேட்டஸ்டா மி மே ட்வெண்டி ம்ம் தேர்டு ஃபோர்த்து என்னமோ போனோ ஆலப்புல எல்லா பக்கமு சுத்தியாச்சு இப்ப கேரளல ரெண்டே ரெண்டு பென்டிங் இருந்துச்சு ஆழப்புலா போட் ஸ்டேயிங்க் வர்க்கலா மட்டுந்தா ஏனா எங்க வீட்ல இருந்து பாலக்காடு கிட்டதா ஒரு ஃபிப்டி ஃபாட்டி தா கிலோமீட்டர் கேரளா கிட்டதா அதனால வந்துட்டு வர்க்கலமு அது மட்டும் மிஸ் தந்தது இப்போ அந்த ஜோமு முடிச்சுட்டு வந்துட்டோ
ஓகே ஓகே நாங்களு போனோ ஒரு மூணார் போயிருக்கோ இப்ப வயநாடு போயிருக்கோ எர்ணாகுளம் எல்லா போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பட் அதெல்லா போன மேரேஜ்க்கு அப்றோ இன்னு போகல பட் எல்லா இடமே நல்லா இருக்கு உங்களுக்கு கேரளால பாத்தீங்கனா
ஆமா ஆமா ஆமா
பண்ண முடியாது ஒரு ஒரு எடமு வந்துட்டு நம்ம கவர் பண்ண வேண்டியதா இருக்கும்னு நெனக்குறே ஒரு ரெண்டு மூனு நாள் வேணும் ஒரு ஒரு எடமு பாக்குறதுக்கு
ஆமா ஆமாங்க ஓ ஏ கேக்குறீங்க எல்லா பக்க ன் போயிட்டு வந்தாச்சு இப்போதைக்கு கேரளா ஃபுல்லா சுத்தி பாத்தாச்சு நானே ஒன்னு முடிக்காத இடம்னா தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி இல்ல அப்புறோ குற்றாலம் போனது இல்ல இப் இதெல்லா உனி கவர் பண்ணல
ஓகே ஓகே ம்
ஆ பாஸ்போர்ட் அப்ளே பண்ணிட்டு இருக்கோ அப்பிடியே வந்தோனே ஒரு சின்ன தா வேற வே இன்டர்நேஷனல் ட்டிரிப் போலா அப்பிடின் ஒரு பிளான் இருக்குங்க ஆனா என்ன நடக்க போதுதா தேயில்
ஓகே ஓகே நாங்க போயிட்டு வந்தோ இப்ப ரீசண்டா பிப்ரவரியில மலேஷியா போயிட்டு வந்தோ
ஓ அப்பிடிங்களா எது எப்பிடி போயிட்டு இருந்திங் கி நீங்க அது சொல்லுங்க எனக்கு எஸ்பீரியன் சொல்லுங்க ஏதாவது ஹாலிடே மூலியமா அந்த இது மூலியமா வந்து நீங்க புக் பண்ணி போனீங்களா
இ இல்ல நாங்க வந்துட்டு ஆ அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு குரூப்பா போனாங்க அவுங்க கூட அப்பா அப்பா அம்மா போனாங்க நானு அக்காவு வந்துட்டு அம்மா அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு போயிட்டுந்தோ நா என்னோட ஃப் பையனோ ஆ போக எனக்கு டைம் இல் இல்ல ஏன்னா கரெக்டா அது ஸ்கூல் டைமா இருந்துச்சி அது இல்லாம எக்ஸாம் வேற இருந்துச்சி அதனால அவுங்க வந்துட்டு அவுங்களே வந்துட்டு எல்லா டி டெல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அவுங்க அவுங்க ஆ டிராவல்ஸ் வச்சி நடத்துறாங்க சோ அவுங்களே வந்துட்டு எங்களுக்கு எல்லா டிக்கெட் புக் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்க நாங்க காசு மட்டு குடுத்துட்டோ அதுக்கப்புறோ வந்து ட்டு அவுங்க பண்ட்டு அந்த ஏர்போர்ட்ல இந்தே வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் எங்களுக்கு பாத்துக்கிட்டு கூப்பிட்டு போயிட்டு அங்கியு வந்துட்டு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தாங்க
ஓகே எவ்ளோ ஆச்சி அப்ராக்சிமேட்டா ஒரு பர்சனுக்கு எவ்ளோ ஆச்சின் தெரியுமா எவ்ளா நாள் இருந்தீங்க எவ்வளா ஆச்சின்னு தெரியுமா
ஆ அது இதொல்ல சொல்லக்கூடானு நெக்கிறே உங்களுக் க்கு நாமே சேஜ் பண்றே நல்லா இருந்துச்சி ஆனா இருந்துச்சி நெறைய பிளேஸஸ் இருக்கு அங்க பாக்க த்துக்கு கண்டிப்பா ஒரு ஃபோர்டு ஃபை டேஸ் நீங்க போலா இதே வந்துட்டு நீங்க மலேசியா போனீங்கன்னா வந்துட்டு ஓரளவுக் ஓகே இந்த மாதிரி வந்துட்டு நீங்க மேனேஜ் பண்ணிக்லாம் இதே நீங்க சிங்கப்பூர்னா வந்துட்டு நீங்க இன்னு ஜாஸ்தி ஆகும் ஒங்களுக்கு ரேட்டு இதுன்னா வந்துட்டு கொஞ்ச ம் ஆமா
செரி சரி சரி சரி
அதுவு வந்துட்டு ரெண்டும் சேந்து பேக்கேஜ் கூட இருக்கு அது ஒரு செவன் டு எயிட் டேஸ் கூட கூப்டு போவாங்க பட் இதுனா வந்துட்டு கு ம் போர் டேஸ்ல ஒங்களுக்கு மோஸ்ட் ஆப் த பிளேசஸ் எல்லாமே இந்த மாரி டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு கூப்புட்டுட் வந்துருவாங்க ஆனா வந்து
இப்ப வந்து அந்த மலேசியா தாய்லாந்து குல்லா இது வேணா பாஸ்போர்ட் வேணாங்றாங்க அது உண்மைங்ளா
இல்லயே பாஸ்போர்ட் கண்டிப்பா வேணும் அது எப்டி இருந்தாலு இன்னொரு கண்ட்ரி தானே
ஆ சேரி சேரி ஓகே சம்திங் ஏதோ இதுக்குதா வேணா அப்டின்
இல்ல நெறைய பிளேசஸ் இருக்கு பாஸ் போட் இல்லாம போகறதுக்குன் சொல்லிட்டு அந்த கண்ட்ரிஸ் நீங்க சூஸ் பண்ணி போகலாம் அது வந்து இந்தியா ப பக்கத்துல இருக்கற மாரி கண்ட்ரிஸ் தான் அது கண்ட்ரி எனக்கு பேர் தெரியல பட் அது வந்துட்டு ஒரு ஒரு சில பிளேசஸ் இருக் க அங்க நீங்க வந்துட்டு பாஸ்போர்ட் இல்லாமயே கூட போகலாம்
செரி செரி செரி ஓகே ஓகே
சூஸ் பண்ணி போகலாம் இருக்கலே கொஞ்ச சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னா தாய்லாண்ட்னு சொல்றாங்க அதுக்கு நாங்க போச்சுட்டு இருக்கோம் எல்லா டுனு போயிட்டு வராங்க ரொம்ப சர்வ சாதாரணமா செரி ஓகே அதுவும் பா பாக்கலாம் அப்டின்னு யோசனையா இருக்கு செரி நெக்ஸ்ட் வீக்ரி ரோஸ் யோசிச்சு அதுக்கப்ற பிளான் பண்ணலான் நெனைச்சிட்டு இருக்கேன்
ஓகே ஓகே ஓகே ஓகே
ஆனா நல்லாருந்துச்சு ஒரு சேஞ்ச் தானே நமக்கு இங்க இருக்கறதுக்கு என்ன ஒன்னே ஒண்ணு அங்க போனா நல்லா கிளீனா சூப்பராருக்கும் ஒரு கண்ட்ரியே நமக்கு இங்க வந்துட்டு வந்தோம் ஒஸ்டா இருக்கோம் இல்லயா ஆ அந்த ஒரு இதுதான் மத்தபடி இங்க என்ன இருக்குமோ அதே மாரிதான் அங்கேயும் இருக்
நாங்க பிளைட்லேயே போனது இல்லிங்க பஸ்ட் டைம் இப்பதா ஆ ஆ இல்ல பஸ்ட் டைம் வந் து அவுங்க அப்ளே பண்ணி கெடைச்சிருச்சு நா அப்ளை பண்ணிருக்கே போலீஸ் வெரிஃபிகேஷன்காக வேய்டிங் தம்பிக்கு இன்டர்வியூக்காக வேய்டிங்கு டூஸ்டே இன்டர்வியூ அவுனுக்கு
ப்ளே பண்ணி போயிட்டு வாங்க நல்லா செமையா இருக்கு எக்ஸ்பிரியன்ஸ்
ஓகே ஓகே ஓ
அங்க தனியா ஒரு ஷாப்பிங் வேற பண்ண வேண்டி இதா இருக்கு
ஆஹ் சேரி ஓகே எனக்கு ஒரு டவுட் இருக்கு இப்ப வந்து உங்களுக் தெரிஞ்சா சொல்லுங்க இப்ப வந்து நம்ம யுஎஸ் ஏ இந்த மாரி கண்ட்ரி போற இல்ல இப்ப வந்து நம்ம அங்க போய் வேல செய்யறக்காக நம்ம அங்க அஷ் டே இது பேபண்ண வேண்டியது இருக் ஒ
இல்ல உங்களுக்கு வந்துட்டு அந்த நீங்க ஆபீஸ் மூலியமா போறீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அவுங்களே பேபண்ணிதா கூப்பிட்டு போவாங்க பட் நீங்க வந்துட்டு ஏதோ எ டிபன்டன் விஸ் சோ அந்த மாதிரி இருக்கு உங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு உங்க ஆபிஸ் மூலிய போறாங்கன்னா அவுங்க போலாம் பட் நீங்க டிபெண்டட் அவுங்கள டிபெண்ட் பண்ணி தா நீங் நீங்க ரெண்டு பேர் போவீங் க அப்ப வந்துட்டு உங்களுக்கு எதா பே பண்ண வேண்டி இருக்குங்க க்கு நெனைக்கிறே அது எல்லாமே உங்க அந்த ஆஃபீஸ் டிபெண்டன்சிலதா இருக்கு அவுங்க வந்துட்டு பேபண்ணி கூப்ட்டு போறாங்கன்னா போலா இல்லன்னா வந்துட்டு நம்மளே வந்துட்டு அவுங் அவுங்க ஹஸ்பண்ட்க்கு அவுங்களே பேபண்ணிடுவாங் ஒ உங்க ரெண்டு பேருக்கு பேபண்ணி போகற மாரி இருக்கு நெனைக்குறே
ஓ அது எவ்ளோ அப்பிடின்னுல்லா தெரில
இல்ல இல்ல அது ரொம்ப அதிகமாகுன்னு மட்டு எனக்கு தெரியு ஆ ஒன் கூட ஆகறது த்துக்கு வாய்ப்பு இருக்கு பட் ட்டு இது வந்துட்டு லேக்ஸ் கூட ஆகு ஆ ஆமா
எவ்ளோ லேக்ஸு
அது தெரியல எனக் க்க கரெக்டா எக்ஸாக்டா எல்லா தெரியல பட் ரொம்ப அதிகமாகுன்னு மட்டு எனக்கு தெரியு. பட் அந்த ப்ராசஸே பெரிய ப்ரா சஸா யு எஸ் விசான்றது ன்றது மட்டு எனக்கு தெரியு.
ஓஹோ ஓகே ஓகே
ம் சேரி ஓகே சாப் ட்டீங்களா நீங்க?
ஆ சாப்ட்டோ நீங்க என்ன சமையல் செஞ்சீங்க?
ஆ இன்னக்கி அந்த பருப்பு உருண்ட கொழம்புன்னு சொல்வாங்கல்ல அ
ஆமா தெரியு தெரியு ஓகே ஓகே நா ஆமா நைட் எப்பமே டிஃபன்தா ஆனா இன்னி க்கி ரைஸ் இருக்குது. நானு மத்தியானோ கொழம்பு வெச்சது அதேதா இரு
செரி செரி ஓகேங்க ஆ ஆயிடுச்சுங்க ஓகே இன்னொரு வாய் ப்பு கெடச்சா நம்ம பேசலா ஓகே ம் ஓகேங்க ம் தேங்க்யூ ம் பாய்